வணக்
வணக்கம் வணக்கம்.
ஆ சொல்லுங்க தோழி இப்ப வந்து நம் சாப்ட்டோம். வெய்ட்லாஸ் பத்தி பேசலா. உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
ஆ சொல்றே. நா வந்து ஒன் நாட் ஃபைவ் இருந்தே ஆக்சுவலி. நா வந்து ஹலோ ஆ ஒன் நாட் ஃபைவ் இருந்தே. இப்ப வந்து ஃபிஃப்ட்டி நைனு சிக்ஸ் டி
ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி யே பரவால்லயே ரொம் பயு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க போலருக்கு ஓ
ரொம்ப ஹார்டு ஒர்க் எல்லா பண்ல. சொல்றத கேளுங் கேட்ட பெறகு இப்ப நீங்க சொல்லுங்க ஹார்டு ஒர்க்கா என்னன்னு ட்டு நா நெறையா பக் கோ வெய்ட்லாஸ்க்கு போ னே கலர்ஸ் தெரியுங்ளா கலர்ஸு அங்க ஜாயின் பண்ணே. அப்புறோ வந்து நெறைய பக்கோ வந்து டயட்டு ஃபாலோ பண்ணே நெறைய இது கேட்டு பக்கத்தில எல்லாமே டாக்டரு எல்லா டயட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணே. அப்றோ எதுமே கேக்கல எப்ப பாத்தாலு வெயிட் எ எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருந்தது. அப்படியே நைன்ட்டில இருந்து ஒன் நாட் ஃபைவ் எப்பிடி வந்தனே தெரியல. அப்டியே ஒன் நாட் ஃபைவ் வரைக்கு வந்துட்டே. அப்பறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நெஞ்சுவலி ஆமா ஆமா ஆமா ஆமா அது எதுவுமே கேக்கல அங்க எனக் ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் போயிருப்பே. அப்றோ எதுவுமே கேக்கல. எதோ வயித்துல வந்து மசாஜ் மார வயித்துல மார ஹீட் டு ஒரு ஹீட் செக்சன் ஒண்ணு வெப்பாங்க. அது வெ ஆ வயித்துல வெச்சு விட்டுட் ட்டு அவங்க பாட்ல போயிருவாங்க அப்புறம் மறுபடியும் கூசுற மாரி ஒரு மாரியா அது ஒண்ணு வைப்பாங்க அது மாத்தி மாத்தி வ பாக்காது அது ஒண்ணுமே எனக்கு கேக்கல அப்புறம் வந்துட்டு மறுபடியும் வெயிட்ஃபுல்லா ஆயிட்டேனா
அது வயித்துல வந்து வயத்துல மட்டு தாங்க வெயிட் லாஸ் ஆகும் எல்லா பக்கம எப்படி ஆகும் ஓ
அது வந்து டயட்டும் குடுப்பாங்க அதே மாதிரி டயட்டும் பாலோ பண்ணணும் அவுங்க குடுக்குற டயட்டும் பாலோ பண்ணணும் அப்பறம் எதுவுமே கேட்கலா எனக்கு அடிக்கடி அப்பறம் அவ அங்கேயே போறது விட்டுட்ட அப்பறம் எனக்கு அடிக்கடி நெஞ்சுவலி வந்துட்டு வந்துட்டே இருந்துச்சு நெஞ்சுவலி வறதுனால ஹாஸ்பிட்டல் போயி்ட்டு இ. சி. ஜி ஸ்கேனிங் அப்டின்ட்டு வாரம் வாரம் வாரம் வாரம் இது பண்ற மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு அதனால இது செட் ஆகாது நம்ம கரெக்ட் டாக்டர் பாப்போம் அப்டின்ட்டு அப்பறம் டாக்டர் போனதுக்கு அப்பறம் பெஸ் ஒபேஸ்சிட்டிக்கு பாக்கணும் உடம்பு எறதுதா பர்ஸ்ட் பாக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சிடர் பண்ணட்டு டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து எகஸா வந்துட்டு இவ்வளவு வெயிட் இருக்கீங்க உங்க வெயட்டுக்கு வந்து நீங்க ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு அந்த மாதிரிதான் இருக்கணும் உங்க ஹைட்டுக்கு இந்த இந்த ஹைட்டுக்கு வந்து நீங்க இவ்ளவு வந்து ஜாஸ்தியா இருக்கீங்க அப்டின்னு சொன்னாங்க ஹ அப்பறம் வந்து போர் லக் பைவ் லக் ஆகும் அப்டினாங்க அவ்ளோ பட்ஜெட் எல்லாம் இல்ல ஹா அவ்வளோ பட்ஜெட் எல்லாம் எங்களுக்கு இல்ல அப்டின்னு சொன்னோம் அப்பறம் வந்து இது இந்த மாதிரி நெஞ்சு வலி வேற அடிக்கடி வந்துட்டு இருக்குது அப்டின்ட்டு அப்புறம் ஒன் மந்த்துக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க டயட் சாட்டு் இது பாலோ பண்ணுங்க உடம்பு இறக்கிதா பாக்கலாம் அப்டின்ட்டு டயட் கொடுத்தாங்க எக்சசைஸ் கொடுத்தாங்க பட் அதுலயே எனக்கு உடம்பு சுத்தமா ஒரு ஒரு கிலோ கூட கொறையல அப்பறம் செரி கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் போட்டதுனால சார் வந்து கவர்மெண்ட் எங்க டாக்டர் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட பேசி கவர்மெண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ் மூலியமா வந்துட்டு ஒரு த்ரீ அண்ட் ஆப் லக்ஸ் பக்கத்துல வந்துட்டு போர் லக்ஸ் வந்துச்சு த்ரீ அண்ட் லக்ஸ் இன்சூரன்ஸ் மூலிமா கிளைம் பண்ணிட்டு ஒரு பிப்டீன் தவுஸண் மட்டும் நாங்க கட்ற மாரி பண்ண போது அப்டின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணாங்க அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்பற எனக்கு வந்துட்டு மறுபடிம் ஹார்ட்ல வந்துட்டு அ இது இது ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் ஆக்சுவலி அதனால அனஸ்தியா கொடுக்கும்ணும் அப்படின்ட்டு அந்த டாக்டர் கன்சிடர் பண்ணோம் அதுக்காக எல்லா ஹார்ட் எல்லாம் செக் பண்ணாங்க ஹார்ட் பீட் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அது அதனால வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணனும்னா ஹார்ட் பிட் வந்து சம நிலையில இருந்ததா பண்ண முடியும் அப்டின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க டேப்லெட் கொடுத்தப்ப என்ன ஆச்சுனா கொஞ்ச இன்சூரன்ஸ் ப்ராப்ளம் ஆச்சு இடையில ஒரு ஒரு ஒன் வீக் மட்டும் லாகினா இருந்துச்சா அதனால நா டேப்லெட் ஆப்ரேஷன் பண்ணமாட்டோம் அப்படினுட்டு டேப்லெட்டை நிறுத்திட்டேன் அப்புறம் மறுபடியும் இன்சூரன்ஸ் ஓகே குயூராயி வரும்போது மறுபடி டெஸ்ட் பண்ணிட்டு அனஸ்தஸ்சிய டாக்டர் டேப்லெட் எடுக்கலையான்னு திட்டினாங்க அப்புறம் மறுபடி டூ த்ரீ டேஸ் மறுபடி வந்துட்டு டேப்லெட் எடுத்து வரப்ப அப்புறம் ஆப்ரேஷன் டேட் பிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாங்க ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் ஆக்சுலி இது அப்புறம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆச்சு அஹ் ஒன் இயர்லயே ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லயே நான் வந்துட்டேன் பாதிக்கு பாதி வந்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ அப்படியே அதே வெயிட்ல வந்து இந்த த்ரீ இயர்ஸா அதே வெயிட்ல இருக்கேன் நான் இப்போ வந்து ஃபுட்ஸும் வந்துட்டு ஹெல்த்தியா தான் எடுத்துக்குவாங்க இப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் சுத்தமா இல்லை எக்ஸ்ட்ரா தான் வேணும் கம்மியாக இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு வேண்டியது விட கம்மியா இருக்கு இப்ப நான் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்கோணும் கீ மட்டன்னு அந்த மாதிரிதான் நான் இப்ப எடுத்துக்கணும் அக்சுவலா எடுக்கக்க கூடாது அப்படிம்பாங்க இப்பெல்லாம் எல்லாமே இருக்கனும் அந்த ரேஞ்சுக்கு இருக்கன் நானு அந்த அளவுக்கு ரொம்ப இழச்சு போயிட்டாங்க ஆஹ எப்படி இருந்த நான் இல்லை
ஆஹ் இப்ப இல்ல இப்ப கரெக்டான இப்ப வந்து கரெக்டான வெயிட்டுதாங்க
ஆமா கரெக்டான வெயிட் இருக்கேன் வெயிட் இருக்கேன் பட் வந்துட்டு நான் பர்ஸ்ட் ஆம் ஆஹ் கரெக்டான வெயிட் தான் பட் வந்துட்டு எல்லாரும் பாக்குறவங்க வந்துட்டு எங்க பிரேமாவே இல் சாரி நானே இல்ல அப்படிங்குற மாதிரி சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு யாருனு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டேன்
அது நமக்கு வந்து உங்களுக்கு வந்து வெயிட்ல வெயிட் இன்கிரீஸ் ஆச்சுல வெயிட்ய ஆச்சு இல்ல அப்ப வந்து நீங்க மேரேஜக்கு அடுத்த மேரேஜுக்கு முன்னாடியா
இல்ல இல்ல மேரேஜ்க்கு அப்புறந்தா தம்பி பொறந்ததுக்கு அப்புறந்தா. இல்ல இல்ல நா எனக்கு எப்பவுமே அப்ப இருந்தே இந்த ஒ ந்த என்னோட ஜீன் ஒடம்பே அப்பிடிதா ஓரளவுக்கு இருந்தே ஆ அப்ப இருந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி அப்டியே வந்து எயிட்டி வந்து அப்டியே ஜீன்தா என்னோட ஜீன்தா கொஞ்சோ. ஆனா அந்த அளவுக்கு ஆமாமா தைராய்டு எல்லா இருந்துச்சு அப்பல்லா தைராய்டு கொஞ்ச இருந்துச்சு தம்பி பொறக்கறப் போ கொஞ்ச தைராய்டு இருந்துச்சு அப்புறோ கம்மியாச்சு அப்டினாங்க இந்த தா இது கழுத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா நல்லா வீக்கமா இருக்கற மாரி இருக்கு அப்ப எல்லா. அப்றோ எப்ப ஆப்ரேஷன் நடந்துச்சோ அன்னைக்கி நைட்டே எனக்கு ஆ நா படுத்துரு க்கே ஆ எனக்கு வந்து அப்டியே இந்த தைராய்டு அந்த இது ஏதோ க கழுத்துலல்லா என்னமோ போ கீழ வ எல்லா எறங்குற மார தோணுச்சு. அப்பவே எனக்கு ஃபீல் ஆச்சு என்னமோ என்னய விட்டு போகுது எனக்கு ஒடம்பு அப்பிடியே லேஸ் ஆச்சு. அப்பவே ஃபீல் பண்ணே ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கே எங்க டாக் டரு அடுத்த நாளே என்னய நடக் க்க வச்சிட்டாங்க அது எவ்ளா பெரிய ஆப்ரேஷனு என்னய அடுத்த நாளே டாக்டர் நடக்க வச்சுட்டாங்க.
என்ன எறங்கி போற மார இருந்தது புரியல என்ன அப்டி எறங்கி போற மார ஒரு ஃபீல் இருந்து து
அந்த தைராய்டு ஆ எனக்கு தைராய்டு இல்ல அம் ஆனா பட் டு வந்து அந்த எடத்துல வந்து சத நல்லா இருந்த மார இருந்துச்சு இந்த கழுத்துக்கிட்ட. இப்ப தைராய்டு இருந்தா இந்த கழுத்துக்கிட்ட கொஞ்சோ வீக்கமா இருக்கற மார இருக்கும் பாருங்க குண் டா இருக்கவங்களுக்கெல்லா அந்த மார எல்லா இருந்துச்சு எனக்கு அப்புறோ ஏன் கையெல்லா குண்டாதா இருக்கு எப்பவுமே. ஆ கையி காலெல்லா ரொம்ப பெருசு பெருசாதா இருக்கு. பட் அந்த தைராய்டு அந்த அந்த கழுத்துக்கிட்ட மட்டு என்னைய விட்டு என்னமோ போற மாரயே ரொம் ஒடம்பே லேசான மார இருந்துச்சு. டெய்லியு நா போய் பாப்பே அப்ப ஏன்னா ஒடம்பு எ எ எளைக்கிற மாரியே தெரியாது எளச்ச மாரியே தெரியாது ஆனா திடீர்னு ப்போ ஒரு டைமு யாரோ ஆ எங்கயோ ஊருக்கு போனே. இது அப்போ உங்க பொண் அந்த பொண்ணா இல்ல அவங்க அம்மாவா அப்டிங்கிற மாரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நா அம் அவ்ளோ எளச்சிட்ட
இப்ப எங்க அது மாதிரிலா இருக்குது
ஆ ஆமாமா ஆமாங்க அப்டியே ரிவஸ் ல இருக்குற மாரி இருக்கு
நா வந்து எனக்கு நாளா பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஃபாட்டி ஃபை இருந்த கிலோ வெயிட்டு
சேரி சேரி சேரி
ஃபாட்டி ஃபை கேஜி இருந்த ஆ ஒரு நிம்ஷோ ஃபாட்டி ஃபை கேஜி இருந்த அப்புறோ வந்து ஃபாட்டி ஃபை கேஜி இருந்த அப்புறோ மேரேஜ்ஜுக்கு அடுத்து வந்து வெயிட் பாக்கும்போது டெலிவி இது கன்ஷிவா இருக்குவோம்ல அலோ கேக்குதுங்களா கேக்குது கன்ஷிவா இருக்கும் போது பாத்தீங்கன்னா வெயிட் அறுவது கிலோ இருந்த அப்போ டாக் டாக்டர் சொன்னது க்கு நா ஃபஸ்ட் ரொம்ப வெயிட் கம்மியா இருந்து இப்டி ஏறிட்டனா நீங்க வந்து கன்ஷிவா இருக்கீங்கள்ல இப்பவு டெலிவரி ஆகுற வரைக்கு கொஞ்சோ வெயிட்டு எக்ஸ்ட்ராதா ஆகு தண்ணிலா ஒடம்புல இருக்கனால அப்டிதா இருக் க்கு அப்டின்னாங்க அப்புறோ டக்குனு டெலிவரி ஆணங்குளிமே அப் அப்டியே ஐம்பது கேஜிக்கு வந்துட்ட பிஃப்டி கேஜிக்கு வந்துட்ட ஆ ஆ அப்புறோ வந்து நா கொரோனாவுக் கடுத் அடுத்து வந்து அப்டியே அதுவே ஐம்பதே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்த அப்புறோ கொரோனா கொரோனா அப்ப வந்து வீட்ல அதிகமா வீட்ல இருக்கவங்களுக்கு நறையா சமச்சு சமச்சு குடுத்துட்டே இருப் போம்ல கொழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லா டேஸ்ட்டான ஃபுட்டா அந்த மாரி நம்மளு டேஸ்ட்டா இருந்தா நம்மளு சாப்புறோ சாப்புறோன் சொல்ட்டு அப்படியே வெயிட் ஆ சாப்டு சாப்டு இப்போ வந்து அம்பத்து ஏழு கிலோ ஆய் ஆயிட்டே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறோ இத பாத்துட்டு அய்யோ அம்பது கிலோ ஆயிட்டனா அம்பத்து ஏழு கிலோ ஆயிட்டனா அப்டின் சொல்லிட்டு போயிட்டு அப்பறோ ஜிம்முக்குலா போன ஜிம்முக்கு போய் ஒன்னு பிரியோஜனமே இல்ல டயட்டு ஃபாலோவ் பண்ணே அ டயட் ஃபாலோ பண்ணா ரத்தந்தா ஒடம்புல இல்லாம போயிருது ஆ டயட் ஃபாலோ பண்ணுன் நென் தே சாப்டாம இருப்போம் ல பிளட்டு வந்து அ பிளட் கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போயிருச்சா அப்புறோ என்னடா பண்லான் சொல்லிட்டு நானு வந்து இந்த இந்த நறையா அந்த ம் சாப்பாடு ரைஸ் ரைஸ் ஐட்டம்லா கம்மி பண்ட்டு சும்மா அந்த ஜூஸ்ஸு அந்த மாரிதா குடுச்சுட்டே இருந்த அப்றோ வந்து ம் வேற எத சைக்கிள் வந்து டிஃப்ரண்ட் அ க காமச்சாரு காமிக்க ஆரம்பிச்ச டாக்டர் போ டி அ ருகிட்ட லேடி டாக்டாட்ட போனப்ப அவுங்க வந்து பிளட்டு கொஞ்சோ கம்மியா இருக்குது அங் கொஞ் நல்லா சாப் டனு அப்பிடின் சொன்னா அப்புறோ அதுவேதா அப்பிடியே மெயின்டைன் பண்ணிருக்கலா ஆனா எனக்கு என்ன என்னதா இருந்தாலு மனசுக்குள்ள வந்து என்ன எனக்கு அம்பதிகிலா வல்லையே வல்லையேன் சொல்லிட்டுருக் இப்ப வந்து நானு ஃபிப்ட்டி எயிட்டு ஃபிப்ட்டி செவன் இருக் சாப்டாம பாத்தம்னா பிஃட்டி செவன் கா கியோ சாப்புட்டு பாத்தோம்னா ப்ஃட்டி எய்ட் காமிக்கோ
ஆஹ் சேரி சேரி
கெ வெய்ட் பாக்கற மிசனு டெய்லி ரெண்டு டைம் பாப்பே ஆனா எனக்கு என்னதா இருந்தாலு அந்த ஐம்பது கிலோ கொண்டு வரன்ட்டு ஒரு இதா இருக்கு
ஆ ஆஹ் சேரி சேரி சேரி
எங்க வீட்டுக்காரரு எங்க ஆ எங்க வீட்டுக்காரரு ஃபிப்டி தா ருந்தாரு இப்ப செவன்ட்டி செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி செவன்ட்டி எயிட் வரைக்கு வந்தாரு இப்பதா மறுபுடியு ஒரு ஃபோர் கேஜி ஏங்க வீட்டுக்காரரு எங்க வீட்லயு மிஷின் இருக்குது டெய்லி பாப்பாரு ஐயோ ஒடம் போட்டே போகுதே அப்பிடின் சொல்லிட்டு அவருக்கோ ரொம்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அடுத்த ஆப்ரேஷன் உனகுதா அப்பிடின் சொல்லி நானு கலாய்ச்சிட்டு இருப்பே எப்பவுமே எப்பவுமே கலாய்ச்சுட்டு இருப்பே அப்போ ஒல்லியா இருப்பாங்க ஒல்லியா இருப்பாங்க
ஆ கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருந்தாங்க அப்ப ஃபாரின் போறக்கு முன்னாடி நல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாரின்ல இருந்தாங்க ஃபாரின் போறக்கு முன்னாடி எங்க மத இல்லா சொன்னாங்க வந் த் இவ வந்து வெயிட் ரொம்ப கம்மியாதா இருந்தா ஃபாரின்ல போய் அங்க வந்து இந்த பர்கர் பீஸ்ஸா அந்த மாரி இந்த ஃபுட்டா சாப்ட்டு சாப்ட்டு திரும்பி ரிட்டன் ஒரு ரெண்ட வருஷங் கழிச்சி ட்டு பிளைன்ல வந்து எறங்குபோது இவுங்க ரிசீவ் பண்ண போறாங்கன்னா அடயாளமே தெரியலைம்மா என்னடா இவ்வளா குண்டாயிட்ட அப்பிடின்ட்டு அங்க வந்துட்டு ஃபுட்டெல்லா கொஞ்சோ வேற மாரிருக் உகுல ஆ மைதா ஐட்டம்தா நெறைய சே சாப்டுவாங்க அப்புறோ அப்பிடியே சாப்பிட்டு ம் இன்னு அந்த வெயி ட் வந்து என்னால கொறைக்கவே முடியல ஆனா அவுங்க வந்து என்னதா சொன்னா டயட்ல இருந்த நல்ல ஒடம்பு கொறப்பாங்க அப்புறோ கொஞ்ச நாள் நீங்க வந்து ட்டுவீலர் போர் வீல்லல்லா போவேனா முடிஞ்ச வரைக்கு நீங்க எங்க வேணாலு நடந்தே போவோ சொல்ட்டு நாங்க வந்து ஒரு தடவ வந்து எங்க டூ வீலர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. திருப்பி புதுவண்டி வாங்கலான் நென்ச்சு இருக்கும் போது புது வண்டியே வாங்க வேணான்ட்டு நாங்க வந்து எல்லாரு கம்பேர் பண்ணி நீங்க வண்டி இருந்தாதா நா இது டூவீலர்ல போறீங்க அப்டின் சொல்லிட்டு டூவீலரே வாங்காம ரெண்டு வருஷோ எங்க போனாலு நடந்தே போனாதா ஒடம்பு கொறயுனு நல்லா உடம்பு கொறைஞ்சதுங்க. திருப்பி வந்து அத மெயின்டன் பண்ண மாட்ட திரு இப்ப டூவீலர் வாங்கிட்டாங்களா? சண்ட போட்டு திருப்பி வண்டி வாங்கிட்டாங்க. ரெண்டு வரு ஷம் மட்டுந்தா நடந்து போயிட்ருந்தாங்க. அப்பற திருப்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா திருப்பி ரொம்ப இப்ப இப்ப வந்து நூறு கிலோன்னு வந்து நிக்கிறாங்க. சொன்னா கேக்கவே மாட்றாங்க.
ஐயயோ செரி செரி
இவ்ளாதா இருக்குது எனக்கு ஒண்ணு அப்டி இல்ல அப்டி இல்லன்னு சொல்ட்டே இருக்கறாங்க.
ஆ ஹா ஆ ஹா செரி செரி செரி செரி
அவங்க நெனைச்சா வெயிட் லாஸ் பண்லா அவங்க அதாவ்து ஆ இது டயட்ல இருந்தா நல்லா கொறையு. அவங்க கண்டுக்கறதே இல்ல. அந்த மாரிதா போயிட்ருக்குது நா நால்லா டெய்லி சொல்லி சொல்லி பாத்துட்டே. நா சொல்லி சொல்லி நா டயேடே ஆயிட்டே.
ஓகே ஓகே ஓகே ஓகே
செரிங்க தோழி அடுத்த இணைப்பில் நாமள் ஆ நன்றி வணக்கோ அடுத்த இணைப்பில் நம்ம மீட் பண்லா.
ஓகேங்